இப்ப முதல்கால் ஆ நல்லாருக்கோ நல்லார்க்கீங்ளா ஓ நம்ம உ முதல் கால்ல பேசுன மாரி பாத்தீங்கன்னா இபப முதல் வகுப்பு அப்டின்னு நம்ம போகும்பொது பள்ளில தான தோழி இப்பத்தா இவுங்க எல்லா புதுசா தருவாங்க
ஆமா ஆமா தோழி
அதனால இப்ப நீங்க பு தங்களே
இல்ல தோழி எனக்கு நானு ம் அவங்கள சேத்துட்டேனே தோழி ஸ்கூல்ல போய் சேத்துவுட்டு வந்தேல்ல அப் ப்பவே வந்து புத்தகம் கொடுத்து த குடுத்து விட்டார்கள் தோழி ஃபஸ்ட் டைமுக்கு முதல் முதல் இதுக்கு மட்டும் குடுத்துருக்காங்க தோழி
ஓ முதல் அதாவது முதல் டைம் சொல்லிப்பாறு ஒரு புத்தகம் குடு ப்பாங்கல்லியா அத வந்து குடுத்துட்டாங்க அது இப்ப தான் நீங்க போயிட்டு நீங்க பள்ளியில சேத்துட்டு வந்து ஆ
நான் சேத்து வருவமோ ஒரு ஒரு மாதம் ஆகிறது தோழி அப்பவே கொடுத்துட்டு கொடுத்து விட்டு ட்டார்கள் இப்ப அந்த வீடுல மாத்தி வச்சு ஆ இல்ல அதான் தோழி எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லை நாளைக்கு தான் போய் தேடி பார்க்கனு
ஆமா அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே குடுத்தாங்க அப்டின்னாக்க நம்ப பத்திரப்படுத்தி வச்சு எடுத்துட்டு போற அதுங்கிறது ரொம்ப சிரமமான செயலாச்சு
அதுதா தோழி எங்க இருக்குன்னு தொர்ல யூனிபார்மு எங்க இரு எங்க வச்ச தெரியவில்லை தோழி எல்லாத்தயு தேட வேண்டு
ஆமா கண்டிப்பா நம்ம வந்து இன்னிக்கு குடுக்குறதே வந்து நம்ம எங்க வரு அப்டின்னு சொல்லி நம்ம தேடிட்டு கடப்போ இதுல அவுங்க வந்து ஒரு மாத முன்னாடியே குடுத்துருக்காங்கனா அது தேடி எடுத்த ‌கத தா அப்பணாக்க
இன்னு என்ன பண்னு தெர்ல ஆனா எங்யோ இருக்கு ஆனா எல்லாத்தயு தேட வேண்டு
அ ஆம் அது ரொம்போ செரமமான ஒரு செயல்படாச்சே இம்ம நம்ம எங்க வச்சோ என்னன்றது நம்ம தேடி நம்மட்டேந்து அத
ம் அத அட்டப்பொட்டிய போட்டு ஒட்டி விட்டார்கள் அதுனால எனக்கு கஷ்டமா இருக்கிறது போய் தேடி தான் பாக்க வேண்டு அதும் இங்க கொஞ்ச அங்க கொஞ்சமாக இருக்கிறது அதனால அங்கயு பாக்கணும் இங்கேயும் பாக்கனும் ம்
து உங்களோட தோழிகள்டையு கேக்க சொன்ன இல்லையா ஒரு வேலை இருக்கே அப்டின்னு சொல்லிருந்து
ஆமாம் தோழி கேட்டு கேட்டே தோழி எங்கள் சாகோ எங்க சகோதரர் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் உம் நீங்க நீ ஃபஸ்ட் பேசி முடிச்சு உங்களுக்கு வரட்டும் அதன் பிறகு நா ஆ இது பண்ணி வக்கிறே அ‍ப்டின்னு சொல்லிட்டு பாத்தா அவுங்க வீட்டுக்கு வேற கெ விருந்தாடி வேற வந்திருக்காங்க தோழி உம் அவுங்க இப்ப ரெண்டு நாள்ல போயிடுவாங்க ஆ போனதுக்கு அப்றோ இது பண்ணிக்கிறே
து சேர்ற அப்டின்னு சொல்லிட்டு
ஆமாம் தோழி பத்தாததுக்கு அவுங்க வீட்டில் விருந்தாடி வந்திருக்க இருக்கார்கள் தோழி அதனால அந்த ரெண்டு நாள்ல களம்பிடுவாங்க தோழி அதுக்கப்புறம் கூட அவுங்க இது பண்ணிப்பாங்க தோழி நண்பர்டயு பேசியிருக்கே தோழி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க தோழி கேக்குதா தோழி கேக்குதா தோழி
அ அதுவும் வந்து ஒரு
ம் உம் கேக்குது தோழி நண்பர்ட்ட பேசிருக்கே நண்பரும் வந்து உம் நா சொல்றே சேந்துக்கிறே அப்படின்தா சொல்லிருக்காப்லே நா நாளக்கு வந்து பேசிட்டு இன்னொரு வாட்டி பேசிட்டு சொல்றே தோழி சொல்லுங்க தோழி
அது மு
உம்
ஆ சம்மர் போய் வந்து
ம்
தோழி நீ வந்து இப்பயு க்யான ஒரு ஏற்பாடுக மெட் விரைவில் நடக்கும் அப்ப உம் ப புதன் வியாழனுக்கப்பறம் நீங்க சேக்க ப்டீனா அடுத் அடுத்த வாரம் சனி ஞாயிறு ஆயிடும் சோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரத்துக்கு பா அது போய் மு தள்ளி போகும் வேலைகள்
அது நம்ம சொல்லிட்டோம் தோழி ஆனா அவங்க தா முடிவு பண்ணும் இன்னும் எதுவும் பதில் வரல தோழி நாளைக்கு
சரி அது ஒன்னு ஒரு பிரச்சன இல்ல அவங்க வந்து சே சேரும் பொழுது சேரட்டும் இதெல்லா அவுங்கவுங் உங்களுடைய சம்பள தொகை வருதா ஈன்றத மட்டு அவுங்க பாத் குறாங்க ஆமா அதுனால அவுங்க வந்து வந்தது அப்டின் தெரிஞ்சதுக்கப்றோ கே கொஞ்சம்
ஆமா தோழி ஆமா ந்தோழி ஆமாந் தோழி அதனால தான் தோழி
சரிங்க தோழி இப்ப என்ன தம்பி தூங்கிட்டாங்களா தோழி
ஆ தூங்கிட்டாரு தோழி தூங்கிட்டார்
அ தூங்கிட்டாங்களா
ம் தூங்கிட்டாங்க தோழி
ஓ அப்ப நீங்க இன்னும் இப்ப படுத்து தூங்கணு தம்பி தூங்கலன்ட்டுதான் நீங்க தூங்காம இருக்கீங்க
இல்ல தோழி நா எப்போதுமே லேட்டாதா ஆகும் தோழி ஒவ்வொரு நேரந் தா சீக்கிர தூங்குறதுண்டு சீக்கிரம்னாலுமே அதே பதினொன்றதா ஆகும் கண்டிப்பா உம் முக்காசி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடு தோழி
சரிங்க தோழி தான் நானும்
நா தூங்க மாட்டேந் தோழி எனக்கு தூக்கம் வராது சும்மா ஏதாது து மொபைல்ல பா ம் மொபைல்ல பாத்துகிட் அப்டி இப்டினு எதாது பண்ணிட்டு இருப்பாங் தோழி
எனக்குமே தோழி நானு வந்து சீக்கிர தூங்க மாட்டே நானு இவிங்க இப்ப எங்க எ கணவரு எடுத்து இல்ல கடைய சாத்துட்டி ரொம் ரொம் நேரங்கழிச்சி தா வருவாங்க வீட்டுக்கு அது ஒம்போது ஒம்பதர பத்து மணி அப்டிதா வருவாங்க அதுக்கப்புறோ நானு அவுங்களு சாப்ட்டுட்டு இந்த பாத்திரத் தெல்லா கழுவி வச்சுட்டு ஆ வீட் எல்லா கூட்டி போட்டு அதுக்கப்புறோ படுக்கறதுக்கு பாத்தி திங்ன்னா மணி ஒன்னாயிடு அந்த வடிவேல் கத இதாயிரு மொத நாள் பொழுது மறுநாள் வாங்க பேருந்தே அதும் மாதிரி ஒரு மணிக்கு படுத்தோம்னாக்க நமக்கு எப் அந்த தூக்கம் வந்து நமக்கு சரியா சேரு செல நாள் அ அதிகபட்ச் சம் எட்டு மணி நேரோ தூங்கணு அப்டின்னு சொல்றாங்க இல்லையா மருத்துவர்கள்லா சொல்றது வந்து ஒரு நபர் வந்து எட்டு மண் நேர தூங்கனு அப்டின் சொல்றாங்க எங்க நமக்கு எட்டு மணிநேரோ தூக்கம் வருது இந்த ஹெட்ஃபோன காதுல வச்சு வச்சு வேற காது புன்னா போயிடு போல
அ இப்ப இத சொல்றீங்களையா அது என்னமோ வாஸ்தவ தா காது வலி வருதுதா ஹெட் ஃபோனை வச்சிட்டே இருக்கறது
ஆமா அந்த காது வலிக்குது இல்லைங்களா காது வலிக்குது காது மேல வலிக்குது சயிட்ல வலிக்குது ஐயயோ எனக்கு சொல்ல வே முடில தோழி காலைல எல்லா என்னாலக்கு வார்த்தையே வரல இதுல இந்த வேல விஷயமா வேர இப்ப ஆ என்னுடைய இந்த மேலாளர் வந்து ஏன் நம்பர எல்லாருகிட்டுயு குடுத்து ம் போன் அடிக்கி என்னால் எனக்கு வாய்ஸ் எல்லா சுத்தமா அப்டி தொண்டயே கட்டி போய் இருந்தது பேசவே முடியாதளவுக்கு என்னென்னா எனக்கு திடீருனு அ சு இரவு தலவலி ரொ ரொம்ப தலவலி அது விட என்ன வாய்ப்பு எனக் இந்த வாய்சு வந்து தொண்ட வந்து ரொம்ப கட்டி போய்டுச்சு பேசவே முடியில அந்த அளவுக் கு எனக்கு வந்து என்ன சளி புடிச்சா தொண்ட கட்டி இருக்கும் பாருங்க அந்த மன்
ஆமா நீங்க சொல்ல வேண்டியது தானே தோழி
சரியா இருந்தது தோழி அதோட மத் ஏனா நா சமச்சு வச்சுட்டு சும்மா யால்தா பேசியே படுத்தே எப்புடி நான் தூங்கனேன்னே எனக்கே தெரில நா ஒரு பக்கோ தூங்குற பிள்ளைங்க ஒரு பக்கோ தூங்குறாங்க நல்ல தூக்கோ தூங்கி எழுந்திருச்சு அதுக் ஒரு சாய்ந்திரம் போயிட்டு குளிச்ச தலைக்கி ஊத்துன சாய்ந்திரமா போய் தலைக்கி ஊத்தின ஏன்னா எனக்கு தல ரொம்ப வலிச்சுதா ஒரு வெளக்கு தலைக்கு ஊத்தி பாத் ப்போம் பாப்போ எப்புடி இருக்குன்னு பாப்போம் சொல்லி தலைக்கி ஊத்துன ஐ எனக் கொஞ்சு நல்லாவே தலவலி போய் இருந்தது பாருங்க இப்பய் அ அதாவ்து காலைல்லே பேசுன அந்த தொண்டைக்கு இப்ப பேசுறது ந நறைய வித்தியாச தெரியுது ஆமா எனக்கு வார் பே வராம இருந்தது இப்ப என்னான்னு கொஞ்ச அந்த தொண்ட கட்னதுலா சரியா போன மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சோ யோசிக்கிவ ஒ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ற நல்லா இருக்கு தொ ஒடம்பு தலைக்கி ஊத்துற ஒடம்பு உடம்பு சூடு கொறஞ்சிருக்குனு நெனைக் கிறாங்க
ஆமா, இன்னைக்கி ஆனா வெயில் ஜாஸ்தி தோழி பயங்கரமா இருந்துது வெயில் இன்னைக் கி வெயில்
வெயிலு ஐயோ அக்னி நட்சத்திரோ முடிஞ்சு சிடுனுதா தோழி சொல்றாங்க ஆனா முடிஞ்சிமே அக்னி நட்சத்திரோ அப்டியே போ மாட்டனு நிக்கிறாரா என்னன்னு தெரிய
நா ஏதோ ஒரு இதுல பாத்த தோழி அ அதாவது ஜூன் மாதம் இரண்டு வாரம் முடியு கொஞ்சோ வெயில் தாக்கம் இருக்கதா செய்யு அப்டின்னு சொல்லியிருக்காங்க தோழி, அதுக்கப்பறமாதா கொஞ்ச கொஞ்சமாதா குறையுமே தவிர்த்து ஒரேடியா கொறையாது அப்டின்னு சொல்லியிருக்காங்க தோழி ஆனா நறைய எடத்துல கிருஷ்ணகிரி அந்தமேரி ஊர்லைலா மழை பெய்து வருகிறது
ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து மே மாசம் முடிஞ் சி த்துக்கு பிறகு அது அதாது போ ஆவ அந் தந் கொஞ்சோ முன்னாடி போன வருடங்கள்லா பாத்தீங்கனா மே மாசோ பாதியெல்லா மழ புடிச்சிக்கிடுச்சி ஜூலையா ம் எல்லா வெயில் காலத்திலயே மழ பேஞ்சுட் து கெடந்தது இப்ப என்னானா ஆ மழையு காணூ ஒண் நம்ப ஆனா ஒன்னு நம்மளோடையே வந்து என்னென்னா மனிதர்களுடைய இயல்பான ஒரு சூழ்நிலையா தெரியல பாருங்க மழ பெஞ்சாலு மழ பெயுது மழ ய்து வெயில் அடிச்சா கூட தாங்கிட்டு போயிடல்லா மழைய தாங்க முடியலன்னு சொல்றோ இப்போ மா வெயில் அடிக்குதுனாக்கா மழ கூட நம்ம பாத்துக்கலா அங்க இருக்குற வெயில வெயில் சொல்றோ இப்ப மழ பேஞ்ஜிருந்தா அடுத்து நம்ம சளி பிரச்சனைகள் ஜொரோ அப்படின்ற மாரி அதெல்லா வேற வரு
ஆமா தோழி கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வர ஜொரொல்லா வந்தா ஒடனே சரியாக மாட்டேங்குது தோழி ஜொரொல்லா வந்தாப் போட்டு ஒடம்ப வாட்டி எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் சாப்புட முடியாம பண்ணிட்டுதா தோழி போகுது அது
ஆமா அது பதினஞ்சு நாள் இருவது நாளுங்குற பட்சத்துல போட்டு நம்மள போட்டு ஒரு ஆட்டு ஆட்டி வச்சுட்டுதா போகுது சளி ஜொரோமெல்லா அது மழக்காலோ வந்ததுனாக்கா இன்னு நமக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையிலதா இருக்க போகுது என்னோட பெரிய மகள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது அவ லீவ் போட்டுருவா
ம் ம் ம்
அவுங் அவுங்க ஸ்கூலுல போயிட்டுதா கொண்டுட்டு வராங்க ஜொர சளி எல்லா
அத சொல்லுங்க செல பேரு அனுப்ச்சு விட்ருவாங்க தோழி
என்ன ஆ வேற யாராவது ஜொரம் சளின்னு வராங்க பாருங்க அத மூலியமாதான் எடுத்துகிட்டு வரது இங்க வீட்டுக்கு பெற்றோர்கள்ல்னா கொழந்தைங்களுக்கு செ ஒடம்பு சரியில்ல கொஞ்ச காச்சலா இருக்கு அப்டின்னா தயவு செஞ்சு பள்ளியை விடுமுறை விட்டு அ வீட்லயே வச்சுக்கணு கொழந்தைகள ஏனா மத்த கொழந்தைங்களுக் இந்த வெயில் வந்து போய் பரவுதில்லையா அந்த ஒரு புரிதல் வந்து எல்லா பெற்றோர்களுக்கு இருக் கனுந் தோழி
அது நெறைய பேரு அ நன்றி தோழி